கேக்குதா சொல்லுங்க ப்ரோ
நீங்க தா ப்ரோ சொல்னு ஒரே நிம்ஷம் ப்ரோ
ஆம் ப்ரோ ஆம் ப்ரோ
ஒரே நிம்ஷோ ப்ரோ கேக்குதா ப்ரோ
ம் கேக்குது ப்ரோ ஏ ஹெட்ஃபோன் மாட்னிங்ளா என்ன
என்னது ப்ரோ
ஹெட்ஃபோன் மாட்னீங்ளா என்ன
இல்லல்ல ப்ரோ
ஆ செரி சொல்லுங்க சொல்லுங்க ப்ரோ ஏ வீட்லயா
ஏ ப்ரோ சொ ஆமாம் ப்ரோ வீட்லதா ப்ரொ இருக்கு ஏ சவுண்ட் ஒரு மாரி வருதா என்ன
இல்லல்ல சும்மா கேட்டே இது அது கூப்னே இருக்கானே எல்லா கூப்ட்டாங்க வேற எப்ப போலானு பிளான் வெச்சிருக்கீங்க இந்த உமா ஆசிஃப்பு அப்சல் மூணு பேரு வந்தாங்க
எனக்கு இப்போ டென் மினிட்ஸ்ல ஒர்க் இருக்கு ப்ரோ அது முடிச்சுட்டு கெளம்ப வேண்டிதாம் ப்ரோ
அப்டியா சேர் செரி
நீங்கெல்லா வரீங்கள ப்ரோ
ஆமா ப்ரோ நானு வருவே சேந்த போயில்லா அங்க வொர்க் என்னமோ இருக்காமா என்ன வொர்க்ன்னு தெர்ல
யாருக் ப்ரோ
அஸ்கல் வீட்ல தா அது ஷிப்ட்டு பண்ணாங்கள்ல நேத்து நைட்டு
அது ட்ரில் எதோ மாட்ணுன் சொன்னாங்க டி வி சாம்சங் டுவென்டி த்ரீ இன்ச்சா செவன் அது எத்தன இன்ச் ப்ரோ அது
அது பெருசு ப்ரோ அது சிக் ஸ்டி ஃபோர் இன்ச்சுனு நெனைக்கறே சிக்டி ஃபோர் செவன்டி ஃபோரோ நெனைக்கிறே நல்லா பெருசா ஆனா அது
அலோ கேக்குதா ப்ரோ
விட்டு விட்டு கேக்குது ப்ரோ எனக்கு
இப்ப பார்
இல்ல வாய்ஸ் எங்கியோ கேக்குது
இப்ப கேக்குதா ப்ரோ
ஆ கேக்குது ப்ரோ கேக்குது ப்ரோ க்ளீனா கேக்குத் சொல்லுங்க ப்ரோ
இருங்க ப்ரோ ஃபேனு மாற்ச்சு நேத்து நைட் எங்க ப்ரோ போனு போவே இல்ல ஃபேன ஆஃப் பண்ணு ஃபேன்
இப்போ திரும்ப வந்துச்சு ப்ரோ இல்ல ப்ரோ திரும்ப வந்துச்சு
ஃபேன் ஆஃப் பண்டனே
ஓ அப்படியா ஆ இப்போ ஓகே ப்ரோ
ஏ இந்த மாரி ஆவ்து தெர்லயே ப்ரோ
இன்னா ஃபேன் போட்டா இதாவ்லியா
ஆமா ஃபேன் போட்டாதா இதாவுது பிரேக் ஆவுது
ஆ என்னன் தெர்லயே அது
இருங்கோ
செரி என்னமோ பாத்து ப்ரோ
நீங்க எப்போ ப்ரோ போனீங்க
நானே போய்ட்டே ப்ரோ நானு நா எத்தன மணிக்கு போனே ஒரு நாலு மணிக்கு என்னமோ வீட்டுக் போறேன் சொல்லி ஒரே கால்ல நின்னுட்டே நா வீட்டுக் போறே வீட்டுக் போறேன் சொல்லி அப் அப்றமா வந்து ஆசிஃபு அது உமரு அ அவரு ஹஸ்ஜரோட அண்ணா அஃப்ரோஸ் அண்ணா இருக்கார்ல
ஆமா
அவரு வந்து என்ன வி வந்து விட்டு போனாங்க அப்பற்மா ஆமா அவரு வந்திருந்தாரு ஆமா நாலு பேரா வந்தோ அவரு வந்தாரு நாலு பேரா போனோ வண்டில்
ம்
நேத்து நைட்டு அதுக் முன்னாடி வந்து இதுக் போனு டீ கடைக்கு போனு பழய பஸ் ஸ்டாண்ட் இக்குல
ஆ நம்ப டீ கட சொல்லுங்கோ நம்ப அண்ணாதா அவுரு
அங்க போயிட்டு சமோசா சூடா இந்ச்சு ப்ரோ அவ்ளோ நைட்டுக்கு எப்டியு ஒரு ரெண்டிருக்கு மணி
ம்
நல்லா இந்ச்சு ஆனா
அவர் அப்பதா ப்ரோ ஸ்டாக் என அவர் அப்பதா ஸ்டாக் எறக்குவாரு
ஆமா ஆமா நல்லா இந்ச்சு ஆக மொ
அத் அந்த கட தான ப்ரோ பஸ் ஸ்டாண்ட்ல உள்ள இருக்குமோ
ஆமா ஆமா உள்ள லாஸ்ட்ல
எனக் தெரிஞ்ச அண்ணாதா ப்ரோ அவுரு இன்னா தெரியு தெரிஞ் தெரிஞ்ச அண்ணாணா அவ்ளோலா தெரியாது அப்பப்போ போவோ நைட் டைம்ல நா எங்க ஃப்ரெண்ஸுங் கூடோ நா எங் ஃப்ரெண்ட்ஸுங் கூட சேந்துப்போவல்ல
ஆமா
அதனால தெரியு
ம் அப்டியா செரி செரி
ஆமா ப்ரோ எப்டி இந்துச்சு சமோசா டீ டீ குச்சீங்களா எப்டி
இல்ல எனக்கு டீ குளிக்கிற குடிக்கிற பழக்கோ இல்ல ஜுஸ் குடிச்சே ஸ்பைஸ் எடுத்துகிட்டே சிலைஸ்ல மாஸாமோ என்னமோ ஒன்னு எடுத்துக்கிட்டே நல்லா இருந்துச்சி
ம்
அப்பறோ அந்த அண்ணாதா பே கூட பண்ணாங்க அதுக்குகூட அண்ணதா வந்து பே பண்ணாங்க யாரு குடுக்கல ஆமா அப்பறம் ப்ரோ என்னமோ கண்டென்ட் இருக்குன்னு சொன்னீங்க என்ன கண்டென்ட்டு
எங்க ப்ரோம் நம்ம பசங்க கண்டென்ட் தா ப்ரோ எவ்ளோ வேலைதா ப்ரோ இருக்குது நம்ம பையே ஒருத்தே
ஆ ஆ சொல்லுங்க சொல்லுங்க
குமாருன்னு ஒரு தெரிஞ்ச பையே
ஆ
அவனுக்கு என்னன்னு தெரில இப்போ வந்து எப்டி சொல்றது ஒரு கேர்ள்ஸ் இருந்தாலு ஒரு இஷ்குவன்ட்டு இருக்கு
ஆமா ப்ரோ நானு நோட் பண்ணே அப்டியே வாய்ஸ் சேஞ்ச் பண்றா கேரக்டர் சேஞ்ச் பண்றா ஹாப்பி ஆகுறா
இல்ல ப்ரோ நா என்ன சொல்ல வர்றேன்னா சொல்ல வர்றேன்னா
ம்
அப்டி எல்லா பண்ண மாட்டேன்டா நா அப்டி பண்ற ஆளு இல்லடா நா நா என்ன சொன் சொல்றே நீ பேசு பேசாதன்னு இல்ல கேர்ள்ஸ் பிரெண்ட்ஸ் நெறைய பேர் இருக்காங்க அவ்வளவு ஏ எனக்கு அஸ் கிருக்கு எல்லாருக்குமே இருக்காங்க கேர்ள்ஸ் பிரண்ட்ஸ் எல்லா கேர்ள்ஸ் ஃப்ரெண்ட் இருக்குறது தப்புல்ல பட் வந்து எப்டி சொல்றது அந்த பொண்ணு கிட்ட பேசுறதுக்குன்னு சொல்ட்டு அந்த மாரி பண்ற இதெல்லா தப்பு ஆ லிமிட்டு இப்போ எனக்கு எனக்கு இருக்காங்க ப்ரோ கேர்ள்ஸ் ஃரெண்ட்ஸ் எல்லா பட் வந்து எப்டி தெரியுமா ஏ ஏரியா ஃப்ரெண்ட்ஸ் எப்டி அதே மாரிதா அவனுங்க எப்டி அவ அவனுங்க கிட்ட கொஞ்சோ பேட் வேஸ்ட் எல்லா பேச மாட்டோ அவ்ளதா
ம் ம்
ஆனா இவே அப்டி இல்ல ப்ரோ இவே வந்து மாறுறா ப்ரோ லைட்டா பச்சோந்தி மாரி
ஆமா அய்யோ ஏ இது வரைக்கு பேசுனதே இல்லையா இப்போ ஃபர்ஸ்ட் டைம் வர்றே பேச ன ஒன்ன அப்டியே என்னன்னமோ பண்றா அவே குதிக்கிறா சிரிக்கிறா என்னென்னமோ பண்றா ப்ரோ ஆனா அவே நேத்து நைட் பாத்தீங்கல்ல நீங்களு
ம் பாத்தே ப்ரோ
ம் கு குதிக்கிறா ஹாப்பி ஆகுறா என்னென்னமோ பண்றா அவே ஆனா அந்த பொண்ணு சரியில்ல ப்ரோ
அ
ம் அந்த பொண்ணு வாய்ச்சே ஒரு மாரி ஹஸ்கி ஒரு மாரி பேசு அந்த பொண்ணு
அது எப்டி சி ப்ரோ அது நம்ம சொல்ல முடியாது ஏன்னா வந்து அந்த பொண்ணு இவே கிட்ட மட்டு அந்த மாரி பேசுனா தா நம்ப சொல்லணு அந்த பொண்ணு எல்லாருகிட்டயு காமனாதா பேசுது புரியுதா
இது தெரியுமா அந்த பொண்ணு வந்து எப்டி தெரியுமா ஸ்டிக்கர் அனுப்புது
அது தெரியுது ப்ரோ அது வந்து நம்ம சொல்ல அது நம்ம பேசக் கூடாது ஏன்னா வந்து அது நமக் கம்பல
ஆமா ஆமா
உங்களுக்கு புரிஞ்சிருக்கு நம்புறே நா எதுனால
புரியுது புரியுது புரியுது புரியுது ப்ரோ புரியுது ப்ரோ
நம்மளால ஒருத்தங்க லைஃப் கேட்டு போ கூடாது ஆனா வந்து எப்புடி சொல்றது புரியுது அந்த பொண்ணு வந்து ஸ்டிக்கர்ஸ் எப்புடி அனுப்புதுன்னு சொல்ட்டு இவன் வந்து அதுவே வேணுங்குறான்
இப்போ நார்மல் ஆமா இப்போ நார்மல் பொண்ணு கிட்ட பேசுனா பரவாயில்ல
ஆஹ்
இவன் வந்து இ இந்த பொண்ணுகிட்ட தா ஃர்ஸ்ட் டைம் பேசுறது பொண்ணுங்கிறது பேசுறது இங்ககிட்ட இந்த பொண்ணு கிட்டதா ஃபர்ஸ்ட் டைம்மு அப்பே பேசி ட்ரைனிங் வேற இல்லைங் டே அவ்ளவா ஸ்பீச் கூட இல்ல அவகிட்ட அந்த பொண்ணு தாரா ளமா ஏமாத்திட்டு போயிடுவானு நெனைக்கிறே கொஞ்ச மயங்கினாலே போது அந்த பொண்ணு ரொம்ப உஷாரா இருக்கு
ஆ
ம் கொஞ்ச பாத்து தா இருக்கணு அதா நா அப்போ சொன்னே உஷார வந்துருக்கு கொஞ்ச கதையாக்குதுன்னு சொன்னே இதுல நா எப்புடி விழுந்துடுவே நா எப்புடி விழுந்துடுவே அப்புடி இப்படினு சொல்றா
அவ ப்ரோ அவன் அப்புடிதா ப்ரோ சொல்லுவா ஆனா வந்து எப்புடி சொல்றது அவன் வந்து எப்புடி நானே காலையில அதா ப்ரோ சொல்லி புரிய வச்சுட்டு இருந்தே வேனாண்டா ப்ரோ அத எல்லா வந்து எப்புடி சொல்றது வீழ்ந்துரு வா ஆ நீ ஒண்ணுமே பண்ண மாட்ட ஆனா விழ்ந்துருவோ அப்புடின்னு நா சொல்லி புரிய வைக்கறே இல்லடா நா லா அப்புடி பண்ண மாட்டேடா நா எதுக்குட அப்புடி பண்ண போறே அப்புடிங்குறா அப்புறமா பாத்தா அவனே வந்து எப்புடி சொல்றது அவனே அவனுக்கே புரிஞ்சிச்சிருக்கே நா வந்து அந்த மாறி எடுத்து சொன்னே அவனுக்கு அவனுக்கே புரிஞ்சிட்டு இருக்கும் நா அந்த மாறி எடுத்து சொன்ன உடனே அப்புறே அவனே நா பேச கூடாதுன்னு அப்புடியெல்லா ஃபர்ஸ்சு எல்லா பண்ல ப்ரோ நீ பேசு யாருமே உன்னை குத் தப்பு எல்லா சொல்லவே மாட்டாங்க பட் வந்து எவ்வளோ பேசுற எப்டி ஆஹா எவ்வளோ பேசுறே எப்புடி பேசுறேன்னு ஒன்னு இருக்கு அப்புடினு சொன்னேனோ அவனே புரிஞ்சுக்குறா
ம் ம் அவ்ளோ
அது
என்ன பண்றது அவன் நல்லா ப்ரோ கொஞ்சோ இன்னிஷன்ட் கொஞ்சோ ஈஸியா ஏம்மாத்திர்லா ஈஸியா விழுத்துவக்குடா
அப்புடின்னா நம்ம சொல் லுறே அவ வந்து அது புரிஞ்சிக்கலனா நம்ப ஓன்னு பண்ண முடியாது
இல்லணா இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு எப்புடி சொல்றது உங்களுக்கு தெரியு என்னன்னா என்ன நடந்தா என்ன நடக்கும் சொல்லி இப்போ வந்து அந்த பொண்ணு வந்து விட்டு போயிட்டா அத சமாளிக்கிறதுக்கு வந்து ஸ்ட்ரென்த் வேணு
அவனுக்கு ஆல்ரெடி தெரியு அந்த பொண்ணுக்கு பி எஃப் இருக்குன்னு சொல்ட்டு இவே அப்பயு அது இது பண்றங்கறா
ஆ அந்த பொண்ணு செரிய இல்ல ப்ரோ எனக்கு இப்ப எனக்கு ஒன்னு மட்டு புரில அந்த பொண்ணுக்கு பி எஃப் இருக்கு அந்த பி எஃப்கு வந்து பொஸஸிவ் ஆணுல அந்த பைய பொஸ ஸிவ் ஆவணுல அந்த ஏ அந்தே பைய ஏ பொஸஸிவ் ஆகமாட்டீங்கிரா எனக்கு இப்போ எனக்கே வந்து ஏ ஆள் இன்னொருத்த கிட்ட பேசனுனாக்கா அவ தம்பிக்கிட்டயே பேசுவா மாமா பண்ண பையகிட்ட ஃபைசல் குத்து அப்டின் இருக்காங்க அவுங்ககிட்ட பேசுனா எனக்கு பொஸஸிவ் ஆவு
ம் ஆ அது காமன் ப்ரோ ஆவலனாதா நீ தப்பு
ஆ அப்டிதா அதே மாரி வந்து நா வந்து நா வந்து எங்கே மாமாகிட் மாமா பொண்ணுகிட்டே பேசுவே
ம்
அவளுக்கு வந்து பொசசிவ் ஆவா பேசாதா சொல்லி இது பண்ணுவா அது பொசசிவ் ஆகறது நார்மல்தான அந்த பொண்ணுக்கு அந்த பையனுக்கு ஏ ஆவ மாட்டிகின்தா எனக்கு டவுட்டு
அது என்னான் தெர்ல ப்ரோ அது வேற அந்த பையனோட கத வேற கேட்டீங்ளா
ஆ கேட்டேனே ப்ரோ நானு ஆக்சிடென்டாமே அந்த பொண்ணுக்கு
ஆமா அந்த கத கேட்டே எனக்கு ஒரு மாரி ஆய்ர்ச்சி
ஆமா அந்த நல்ல லவ்ன் நெனைக்குறே மிஸ் பண்ட்டா அந்த பைய
அதனாலதா இப்பே ஃபீல் பண்றா
ம் அதுமட்டு இல்லாம செகேண்த் இப்போ கேடச்சிருக் நல்லா கேடச்சிருந்தா அது மறந்துருப்பா ஆ இப்போ வந்து இந்த பொண்ணு செரியில்ல வேற
எ ஃப்ரெண்டே என்னா சொன்னா ரெண்டு பேர் நல்ல கப் புல்லே நல்லா இருந்துக்கங்கன்தா சொல்றா அவ
ஆமா
வேற ஒன்னு பண்ண முடியாது
அவ்ளதா இப்போ வந்து கேரக்டர் வந்து சேஞ்ச் பண்லா இப்போ டோட்டலா சேஞ்ச் பண்ணா முடியாது எப்டி முடியு அந்த பொண்ணு கேரக்டர்லா அந்த மாரி இருக்கு ஒரு நார்மலா அந்த மாரிதா பேசுறா அந்த பொண்ணு நார்மல்தா இருக்கு வந்து டோட்டலா எப்டி சேஞ் பண்ண முடியு முடியாதே
அது நம்பளாலே ஒன்னுமே பண்ண முடியாது ப்ரோ
ம் என்னமோ ஒன்னு நடந்தாலு சேரி ப்ரோ
க்கேர் ஓடே சுபிக்ஷா கத என்ன கதன் தெரியுமா
எந்த எந்த பொண்ணு
சுபிக்க்ஷா
சபிக்க்ஷவா
ம் இப்போ ஜெப்டோல ஒரு பொண்ண பாத்தானே
இருங்க இருங்க இந்த கால் முடிஞ்சிச்சு நம்ம அடுத்த கால்ல பேசுற
ஓகே ப்ரோ பாய் ப்ரோ
ஓகே பாய் ப்ரோ உம்